வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க நா நலம்தான்
என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
டீங்ளா
ம் சாப்ட்டே என்ன சாப்பாடு
இன்னக்கி பிரியாணி கோழி பிரியாணி
ம் யார் சமச்சது நீங்களா
இல்ல இல்ல ஆட்ரு பண்ணி வாங்குனது
இங்க ம் இங்க புளி கொழம்பு
அப்டியா சாப்ட்டாச்சா
ம் ம் ம் சாப்டாச்சு தோழி இந்த தோட்டத்துல நம்ம ஏதாச்சு போணுனா என்னா போல்லா
என்ன புரியல
சும்மா உக்காந்துருக்கே நீங்க
சும்மாதா உக்காந்துருக்கே
இல்ல தோட்டத்துல ஏதாச்சு போல் ஏதாவது ம் ஆமா மழய பாத்துட்டு இருக்கீங் மழ பேஞ்சுட்டு இருக்கா
ஆமா ஆமா மழ பேஞ்சுட்டே இருக்கு
ஆ ஆ அ அதுதா இந்த இப்ப நம்ப ஏதாச்சும் தோட்டத் இப்ப நமக்கு பெசா எடோ வசதி இல்லைல்ல அதனால தோட்டத்துல தோட்டத்துல போற மாதிரி மாடி மேல வச்சு போட்லான்னா என்ன போட்லா
கத்திரி செட்டி போட்லா தக்காள் மணத்தக்காளி
ம் ம் ம் அது என்ன கீழ அது வந்து என்ன தே அந்த தொட்டில வச்சு போட்றதா
ஆமா ஆமா
ம்
தொட்டின்னா கொஞ்சோ பெரிய தொட்டியில வச்சு
ஆ ஆ
மனத்தக்
அப்புறோ வந்துட்டு ம் ம்
வ்வளவோ நல்ல பெருசா வளராதுல்ல
அ
அப்புறோ வந்துட்டு இந்த ம் இந்த விலங்குகள்ல உங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்ச விலங்கு எது
விலங்கா
விலங்குல ஆ
ஆனா போச்சா புடிக்கும் ஆனா வந்து அது எனக்கு வந்து அலர்ச்ஜி மாதிரி பூச்சிக்கு முடி வந்து ஒத்துக்குடாது பூச்சிக்கு முடி வளரக்கோத் துக்குடாது ஒடனே இந்த தும்மல் ஜல
ஓ அப்புடியா ஆ
என்ன பிடிக்கூ
இல்ல இப்ப வந்து மாடு இருக்குன்னு வச்சுகோங்க மாடு மாடு பசுமாடு அது வந்திட்டு நமக்கு வந்து அம் அந்த மாட்லந்து வர கழிவு நமக்கு வந்து நல்லதுதா அந்த மாடு தர பாலு நமக்கு நல்லதுதா நம்ப அந்த ஒரு மாடு வளத்தாலே போதூ நம்ப வந்து எல்லாமே பண்ணிக்கிலா
மாடு பம் பசு மாடு பால் தரூ
ஆமா அதுக்கப்பறோ வந்துட்டு அந்த கோமியெல்லா வீட்ல தெளிச்சா வீடு ரொம்ப நல்லதுன்
ஆமா
அது வந் ஆமா அதுல்லா ரொம்ப நல்லது அதுக்கப்புறோ வந்துட்டு அது அது மேரி இந்த மாதிரி நறைய நன்மை செய்ற விலங்குகள்ட்ருக்கு ஆனா வந்துட்டு இந்த பூன நா நாய்லா வந்துட்டு நமக்கு அவ்ளவா நன்மை செய்யில இருந்தாலு நம்ப அதுதா அதிகமா விரும்பி வீட் ஜ வளக்குறோ
அ அ
தொழுகிக்கு ஆமா நீங்க அப்புறோ வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது விலங்கு வளக்கறதுக்கு புடிக்கும்
பூச்ச வளத்துட்ருந்தோ அப்புறோ அது அது வந்து வ பூச்ச பூ பூன பூன வளத்துட்டு இருந்தோ அந்தல வந்து அது வந்து குழந்தைகள்ல இருந்தனால
ம் ம்
இல்லாம எங்க வீட்டுல எடம் இருக்காது வளர்
அப்புற வந்துட்டு ம் ஆ ஆமா ஆமா இதுவும் கொஞ்சோ நம்ப இத நம்ம யோசிக்கணு ஏனா வந்துட்டு எ டோ இல்லாமா நம்பளால வளக்க முடியாது அ அப்புற அது அது அது ஒரு இடத் துல கட்டி கூட போட முடியாது ரொம்ப அது கொஞ்சொ சிரமமா ஆயிரும் ஆமா அப்புறம் இந்த வெயில் நேரத்துல ம் நமக்கு வந்துட்டு இந்த மழ டைதலயு சரி வெயில் டைத்திலும் சரி நமக்கு கொஞ்சொ இந்த விலங்குகளா கொஞ்சொ நிறைய பாதிப் பு ஏற்படுது மழை நேரத்திலனா இருக்கு அந்த மழை நேரத்தில நமக்கு சளிபுடிச்
ஆமா விலங்குகளுக்கு நோய் வரதா செய்து
மனுசற்க மனுஷங்களுக்கே நோய் வருது விலங்குகளுக்கு நோய் வராமலயா இருக்கு
ம் அது என்னமோ கரெக்டு மன் மனிதர்கள் வந்துட்டு நம்மளா குளிச்சுட்டு சுத்தமா இருக்கறப்பயே இவ்ளோ பிரச்சன விலங்குகள் எல்லா வந்துட்டு எதுவுமே பண்ணாம அதுதான் இப்ப நமக்கு நெறைய பிரச்சன ஆகுது ஆமா ஆமா அதுக்கரெ ஆ பூன ம் அதனாலு வந்துட்டு அதோட பூனையோட முடி வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு நம்ம ஒ அம் ஒரு வேள நம்ம அத சுவாசிச்சறோ ஒரு முடி உள்ள பெயி ட்டா கூட நமக்கு ஆபத்து ஏன்னா பூனைக்கு வந்து முடிகொட்டது வந்து ரொம்ப இயல்பான ஒண்ணு ஏன்னா பூனைக்கு நாய்க்கு மத்த எல்லா விலங்குகளளுக்கு முடி
பூனைக்கு எப்டின்னா பூனை வந்து ரொம்ப பால் குடிச்சுன்னா பால் குடிச்சுன்னா ரொம் தெரியும் பூ பூனைக்கு
ஆ ஆ அதுதா அதுல அதனால நம்ம வந்துட்டு அது வளக்கறதுங்கறத விட நம்ப குழந்தைகள் இருக்குல்ல அதனால நம்ப அத கொஞ்சம் வளர்க்கத தவிர்த்துக்கலா
ஆமா ஆமா
இன்னைக்கு என்ன தோழி இப்புற பண்ணீங்க
என்னது
இன்னைக்கு என்ன அப்புற என்ன பண்ணீங்க காலே இருந்து இன்னைக்கு நாள் எப்டி போனது
வந்துட்டு இருக்கே
ம் ம்
வேல ஒண்ணு இல்ல நா வந்து சும் சும்மா தா உக்காந்து இருக்கே
அப்புறொ வந்துட்டு எனக்கு வந்து இப்போ ம் இப்ப பிரியாணி நீங்கல்லா நல்லா செய்வீங்கள அதாவது வீட்டுல வந்துட்டு சொல்லியிருப்பாங்களா இதெல்லா செய்யணும்னு
ம்ஹு நா பிரியாணி செய் மாட்டிட்
இல்லன்னா நீங்க வந்து நீங் எ து நல்லா சமைப்பீங்ளோ அத அத சொல்லுங்க அந்த ரெசிபி சொல்லுங்க நாங்களு நானு அத பயன்படுத்தி பாக்கறே
நா சமைக்கிறது மீன் கொழம்பதா நல்லா சமைக்கிறது மீன் கொழம்பு சிக்கன் கொழம்பு பீஃப் கொழம்புந்தா
எனக் மீன் கொழம்பு மட்டு சொல்லுங்க நா அதுதா நா விரும்பி சாப்புடுவே
ம் மீன் ஒரு மீனுக்கு ஒவ்வொரு கொழம்பு வெப்பாங்க பச்சக்கறி வறுத்த கறின் சொல்லிட்டு பச்சக்கறினா வந்து எப்பின்னா தே ங்யாவு அதாவ் சின்ன ஒள்ளி மஞ்சப்பொடி மொளவுப் பொடி ஆ மல்லிப்பொடி அப்புறோ வந்து கொஞ்சஞ்சோ நல்ல மொளவு போட்டு நல்லா போட்டு ம
ம் ம்
அந்த தேங்யாவ நல்ல மை மாரி அரைச்சு தேங்கா வந்து எந்த அளவு இருக்கோ அந்த அளவு அதுகபுற எரிப்புக்கு தகுந்த மாரி மகா மெளகாத்தூள் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறோ வந்து ஒரு ச ட்டில ஊத்தி வெச்சுட்டு க்கு நல்ல வ கொதிச்சது அப்றோ புளி இருக்குல்ல புளி ஊத்தணு கொஞ்சோ தக்காளி பச்ச மொளகா வந்து கீறி போ டுவாங்கல்ல
ம் ம்
அ அத கீறி போட்டுட்டு அப்ப கொஞ்சோ வெந்தயம் போட்டு நல்லா கொதிக்க உட்டுட்டு நல்லா அந்து கரப் கொதிச்சு வந்த பிற அந்த மீன போடணு மீன கழுவி வெச்சு க்க மீனை போட்டு அந்த மீனு நல்ல வெந்த ஒ பிறக்கு அப்ற கொஞ்சோ அந்த வத வெச்சு எடுப்பாங்கல்ல அந்த வத்த வெச்சு எடுத்தது அதா அடு ல அடுப்லந்து வந்து கறி எறக்கிற வேண்டியதா அவளதா மீன் கொழம்பு ரொம்ப பெரிய வேலை என்ன இருக்குத் உப்பு மட்டுந் தேவையானோ
ம் ம் ம் ம் ம்
உ
சே தோழி நா கண்டிப்பா செஞ்சு பாக்கறே அப்புறோ அங்க வந்துட்டு அ ஒங்க அங்க உங்க ஊர்கிட்டல்லா என்ன கெடைக்கு அதிகமா
எங்க ஊர்ல மீ காய்கறியா காய்கறி வந்து எல்லா கீர வகைகள்லா கெடைக்காதாஞ் செய்யு
ம் ம் அந்த கீர வந்துட்டு நம்ப இப்ப நம்ப வீட்டு கொள்ளைலியே போட்டா போல்லாமா பயிர் செய்லாமா அம்
ஆமாமா போல்லா ஆனா அது எப்பிடி போடுவாங்கனு தெரியல்ல
ம் ம் இல்ல கீரைய வந்துட்டு வெதையா போடுவாங்களா இல்ல வந்து அந்தச் அந்த செடியா இது பண்ணுமா
தெரியல அந்த சோ ப்புக்கீர அன்மா சொல்லுவாங்கல்ல அது மட்டுந் தெரியு
ஓ ஓ ம் ம் ம் இப்ப அங்க எந்த கீர அதிகமா கெடைக்கிது
செவுப்பு கீர கெடைக்கு அப்புறோ அவரகி இன்னா வேண்ணா எல்லா கீர வகைகளு நறைய கெடைக்கு
ம் ம் ம் ஆனா வந்து நம்ப வந்து முருங்க கீர அதிகமா எடுத்துக்கறது ரொம்ப நல்லது ஒடம்புக்கு
ச்சு எல்லோரோட நிக்கிது
ம் ம் ம் ஏனா முருங்க கீர வந்துட்டு அதுல வந்து நறைய சத்துக்கள்ருக்கு அதோட நமக்கு அது வந்து ரொம்ப சுலபமா ய நம்ம வீட்ல வெச்சாலே அது ரொம்ப சியொ ஒரும் ஒரு மரோ வெச்சா போது முருங்ககீர தண்ணியா முருங்கக்கீர இல்ல நா குடிச்சதில்ல
அதாவ வந்து கீரைய போட்டு அதுக்கப்றமா தா சின்ன உள்ளி எல்லா முருங்க கீர தண்ணி கீரைய போட்டு வந்து கீர இல்லாம சும்மா அதனால கொஞ்சோ தண்ணி ஊத்தனும் சின்ன உள்ளி இருக்குல இது சின்ன உள்ளி கொஞ்சோ சீரகம் போட்டு அந்த தண்ணிய நல்லா கொதுக்க வைக்கனு அந்த கீரையில உள்ள அந்த சத்தெல்லா தண்ணில எறங்கின பிறகி அப்றோ வந்து கீர வந்து மட்டு தனியா வடிக்கட்டி எடுத்து தண்ணிய மட்டு குடிச்சிருவே நா உப்பு போட்டு
ஆஹ் ஆஹ் ம் ம் நா ஒரு இது பாத்தே ம் ம் அது வந்துட்டு இந்த நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த நம்ப வந்துட்டு எப்பவுமே கீரைய என்னா பண்ணுவோ னா அந்த கீரைய உருவிட்டு தண்டெல்லா தூக்கி போட்ருவோ ஆனா இதுல என்னா பண்ணுன்னா தண்டு வேனும் தண்டு தண்ட வந்துட்டு குட்டி குட்டியா நறுக்கி போட்றனு அத அத வெட்டி போட்டுட்டு அப்றோ தக்காளி ஆ பூண்டு அப்றோ மஞ்சத்தூளு உப்பு இதெல்லா போ ட்டு நல்லா கொதிக்க வச்சி அதுக்கப்றோ அத அப்டியே வடிகட்டி நம்ப அத குடிக்கனு அது அவ்ளவு நல்லது ஏனா தண்டுல வந்து எல்லா சத்துமே இருக்கு
ம் சேர்
சேரி தோழி நம்ப பேசுனது நேரோ போனதே தெர்ல ரொம்ப நன்றி நம்ப திரும்ப வாய்ப்பு கெடச்சா பேசலா நன்றி தோழி ம்